ஒ
சொல்லுங்க
அப்றோ ஹாய் சார் எப்டி இருக்கீங்க நல்லாருக்
நல்லாருக்கே சார் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே சாப்ட்டீங்களா
சாப்ட்டே சார் நீங்க என்ன சாப்ட்டீங்களா இல்லையா
ஆ சாப்பிட்டே சார் மத்தியோ சாப்பிட்டே இப்ப ஸ்நாக்ஸு டீ அண்ட்டு ஃப்ரூட்ஸ் சாப்ட்டே
செரிங்க சார்
அ அர் அப்புறோ என்ன சார் பென் எடுத்தீங்க ஆ போயிட்டு வந்துட்டே சார் வேலைக்கி போயிட்டு வந்துட்டே வீட்ல இரு இப்ப தா வந்தேங் சார்
வேலலா போயிட்டு வந்தேங் சார் நானு இப்பதா வீட்டுக்கு வந்தே
அப்டிங்களா செரி செரி செரி ஆ பரவால்ல சார் கொஞ்சோ டென்ஷன் தா சார் கூட வேல கொஞ்சோ டென்ஷன் குடுக்குறாங்க என்ன பண்றது கூட வேல செய்றவங்க கொஞ்சோ சரியில்ல சார்
வேல என்னவோ அப்டிதாங் சார் இருக்கு என்ன பண்றது
ம் ஆமா ஆமாங்க சார் ஆமாங்க சார் மொத்த ஒரு ஒரு ஒரு பைய இருக்கா சார் அந்த பையனாலதா கொஞ்சோ டென்ஷன் சார் எனக்கு ம் ம் பேரு வேணா சொல்ல சொ சொல்ல விரும்பல சார் பேருலா அவங்கதா கொஞ்சோ டென்ஷன் பண்ணிருக்காங்க பரவால்ல சார் மத்தபடி
ம் ம் ம்
எப்டி சார் உங்களுக்கு ஜாப் எப்பிடி இருக்கு உங்களுக்கு
எனக்கு ஜாப் பரவாயில்லைங்க சார் கூட இருக்கறவங்களா நல்லவங்க கூட இருக்கறவங்க நல்லவங்க இருக்காங்க எல்லா கொஞ்சோ சப்போர்ட் பண்றனால வேல நல்லா சுமூகமா போது
உங்க நல்ல மனசுக்கு உனுக்கு நல்ல ஃப்ரெண்டா கெடைச்சிருக்காரு சார் பரவால
ஆமா ஆமாங்கய்யா எனக்கு இன்னைக்கி சாய்ந்தரன்தா சார் சொன்னாங்க நாங்க ஆஃபீஸ்லருந்து வரும்போதுதா இன்னொரு சீனியர் ஸ்டாஃப் பேஸ்னாரு அவரு என்ன ஸ் சொன்னாருன்னா என்ன வேற ஒரு பிளாக்குக்கு டிரான்ஸ்ர் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அது கூட இன்னொரு தெரிஞ்சிருக்கு அதுக்கு அவருக்கு எங்களுக்கு சொல்லாம வுட்டுருக்காங்க சார் என்ன பண்றதுன்னே
இல்ல இல்ல அப்டி எல்லா வராது சார் உங் நல்ல மனசுக்கு அதெல்லா எது கெடைக்காது
அதனால தா சேரி சொன்னாங்க கடைசில லா ஸ்டாப்பண்தா சொன்னாங்க சேரி பரவால்ல கடவுளுக்கு ஒரு நன்றிய சொல்ட்டு
இல்ல கடவுள் உங்க கூட இருப்பாரு சார் ம் நல்லவுங் நல்லதே தா நடக்கு ஒர்க் எல்லா ஒ ஒர்க் எல்லா எப்டி
எங்க ஒர்க்கு
டைமிங்க் எல்லா
காலையிலே ஒரு ஒம்போரைக்கு போயிருனுங் சார் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்பரைக்கு போவோ ஒரு நாளைக்கு பத்து அம்பது
ம் ம் ம் ம் ம் ம் ரொம் ரொம்போ இருக்குமா உங்க ஒர்க்கு இல்ல ஃப்ரீயா இருக்குமா
ஏன் ஒர்க் லா ரொம்ப ப்ரெஷர் தா சார்
ம் சேரி சேரி சேரி கல்யாணம் ஆயிடுச்சுங்
கல்யாணம்லா ஆயிச்சுங்க சார்
அப்ப கண்டிப்பா ப்ரஷரா இருக்கு கண்டிப்பா ப்ரெஷரா இருக்கு உங்களுக்கு
ஆமாங்க சார் எப்டி ஒங்க அனுபவத்துல நீங்க சொல்றீங்க
ஒரு கொழந்தங்களா சார் ஒங்களுக்கு ஓகே பையனா பொண்ணுங்களா ஓகே ஓகே நல்லது சார் மகாலட்சு பொறந்திருக்கா சந்தோஷோ
அ ஒங்களுக்குங்க ஒங்களுக்கு எத்தன குழந்தைங்க
ஒரு பொண்ணு ஒரு பையங் சார்
சேரி சேரிங்க சார் சந்தோஷ நல்லது ம் ம் ம்
அவுங்க அட்டாகாசந்தா என்னால தாங்க முடியறதில்ல ம் ம் பேர்
இப்படித்தான இருப்பாங்க என்ன பண்றது வால்த்தனமா வால்தனமா இருந்தாதா கொழந்தைங்க
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பாங் சார்
சின்ன வயசுல நம்ம அப்டிதா இருந்திருப்போன் சொல்லுவாங்க நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு அந்த பருவோ நிலையில எப்டி இருந்தோனு நமக்கே தெரியாது நம்ம கொழந்தைங்க பண்ணம் போது ஒவ்வொருத்ரா சொல்லுவாங்க நீ அப்டிதா இருந்த நீங்க அப்டித்தானே செஞ்சீங்க அவ மட்டும் ஏன் திட் ட்ற அப்டின்ற மாரி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயோ பண்ணும் போதும்
ஒங்களுக்கு சாட்டர்டே சண்டேனா லீவுங்ளா
சாட்டர்டே சண்டே லீவு தா சார் எப்பையுமே லீவ் தா மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கு
நல்ல ஒர்க்கு சார் ஃபேமிலிய பாத்துட்டு ப்ரஷர் இல்லாம செய்றீங்க
ம் ம் ம்
சேரி சேரிங்க நைட்டுக்கு என்ன சார் நைட்டுக்கு வீட்ல சாப்பிடுவீங்களா இல்ல வெளிலையா
நைட்டு வெளில தா நண்பர தா கேக்கணுங்க சார் ஏதா விசேஷம் இருக்கா டு இன்னைக்கு வீட்லதா கேட்டாங்க எங்களுக்கு எதுவு தெரில சேரி கேட்டு பாக்கலா அப்டின்னு தா சொல்லியிருக்கு
ஓ ஓகே ஓகே வெளியில போ போற மாரி பிளானுங்களா சேரி ஸ்
சரி வெளிய தா பாக்லான்ட்டு
நாங்களு அப்டிதாங்க வெளில போயிடுவோ ஃபேமிலியோட அடிக்கடி போயிட்டு ரிலாக்ஸ் பண்ட்டு வருவோ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவராலதா எங்குளுக்கு ந்த ஒரு எப்டி சொல்றது ரொம்ப ப்ரஷராருப்போ வீட்ல ஆ அ ஆனா அந்த டைம்ல அப்டியே வெளில போனம்னா நல்லாருக்கு ஃபேமிலியோட அவுங்க ஃபேமிலியோட போயிட்டு டு அப்டியே கொஞ்சோ சாப்ட்டு வருவோ சார் அதுலா மறக்கவே முடியாது அவர்தா எங்குளுக்கு கத்து குடுத்தார் அதா
உண்மதா சார் எத்தனயோ பேருக்கு இருந்து லைஃப் அமையறது இல்ல
ஆமாங் சார் நா இல்ல இவ்ளோ என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு நா எனக்கு தெரியாது சார் ஏனா என்ன சுத்தி இருந்துது ஆனா வந்து நா பண்ல அது எப்டி யூஸ் பண் அவரு வந்து எனக்கு அது கத்து குத்தாருங்க அந்த விதத்துல ம் டங்க்ஸுங்க எங்க போனாலு அவுரு அவர் சொன்னத பின்பற்றுவ நா
ஓகே ஓகே ஓகே
ஆமா ஏனா நாங்க இத்தன் நாளு இருந்தோ இருந் இருந்துமே பாத்தீங்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாம இருந்தோ அங்க இப்ப பாத்தீங்னா சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்க இதெல்லா
ஆமா ஆமாங் சார்
சின்ன பையன் தா என்னோட சின்ன பையன்னா இருந்தாலுமே எனக்கு நறைய கத்துக் குடுத்துக்காரு நறைய கத்துக்குன அவங்கிட்டருந்து
ஓகே ஓகே சார் நல்லது நல்லது சிறப்பான விஷ்யந்தா
ஆமா ஆமாங் சார் சரிங்க என்ன வீடே அமைதியா இருக்குங் சார் பாப்பாலா வெளில போயி எங்னா விளாட
ஆமா ஆமாங் சார் இப்பதா வந்தே செரி எல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இல்லைங்க சார் இப்பதா ரெண்டு வர்ஷோ ஆகுது
ஓ செரி செரி செரிங்க நல்ல ஸ்கூலா பாத்து போடுங்க பாப்பாவ
ஆமா ஆமா சார்
ம் நல்லது ஸ்கூல பாத்து போடுங்க நல்லா ஸ்கூல்ல பாத்து போர்றதோட நாம தா சார் கேர் எடுத்துக்கணு ஸ்கூல்லலா ஒன்னுமே இல்ல நல்ல ஸ்கூல் அதாது கவர்மெண்ட் ஸ்கூல்லே போட்டாலு நாம கேர் எடுத்தன்னா கொழந்த நல்லா
கண்டிப்பா இப்ப பிரைவேட் ஸ்கூல்னாலுமே நம்ம பேரண்ட்டுடைய சப் போர்ட்ருந்தா மட்டுந்தா பசங்க எல்லாமே லேர்ன் பண்றாங்க
ஆமா ஆமாங்க சார்
அது என்னங்க கவர்மெண்ட் இருந்தாலு சரி பிரைவேட்டா இருந்தாலுமே சரி என்ன கொஞ்சோ பிரைவேட்டுனா பசங்க கொஞ்சோ நாலேஜ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றாங்க ஆ
அம்மா அப்பால்லா கூட இருக்காங்களா சார்
ஆமா ஆமாங் சார் கூட தா இருக்காங்க
ஓகே நீங்க இன்னு லக்கி சார் நீங்க நீங்க இன்னுமே லக்கி நீங்க உங்க பாட்டுக்கு வேலைய செய்லா
ஆமா உண்ம தா உண்ம தாங்க சார் ஒரு சிலருக்கு அமையுது ஒரு சிலருத்துக்கு அமைரது இல்லைங் சார்
ஆமாங்க சார் எல்லாமே எல்லாருக்கு குடுக்க கடவுள் அது எனக்கு நா நெறைய கத்துட்டே எங்க குடுத்தாலுமே பாத்தீங்கன்னா எங்கள எ எங்களுக்கு சப்போர்ட் பெரியவங்க அந்த சப்போர்ட் இல்லாம இருக்குறோ சார் அதா கஷ்டமாருக் கு
ஆமாமாங்க
ம் பெரியவங்க சப்போர்ட் இருந்தா என் நாம எதனாலு தைரியமா செய்யலாங்க
ஆமா
அப்பாவ நல்லா பாத்துக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா
செரி செரிங் சார் அ அம்மா அப்பால்லா வீட்லதா இருக்காங்களா சார்?
ஆ அப்பா வேலைக்கு போறாருங்க கட வச்சிருக்காரு பிஸ்னஸ் பண்றாரு அம்மா வேலைக்கு போயிட்டுதா இருந்தாங்க அப்றோ ஒரு லெவலுக்கு வந்த பின்னாடி சர் நிறுத்தியாச்சு அவங்களு எவ்ளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு
உம் உ
ம் வீட்லதா இருக்காங்க
செரி
ஒய்ஃப்பு வீட்லதா இருக்காங்க அவங்களுக் இப்பதா ஒரு மிஷின் போட்டு அவங்க வீட்டுலயே எல்லா கொஞ்ச சின்ன சின்ன துணிய தை க்கிறது ஒ நல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க
ஓகே சார் நல்லது சார் நீங்க உண்மைலே நீங்க குடுத்து வச்சவர்னு சொல்லா கடவுள் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா குடுத்துக்கறாரு நல்லா எஞ்சாய் பண்ணிக்கோங்க லைஃப்ப
நன்றி நன்றிங் சார்
செரிங்க சார் செரிங்க அப்றோ அ என்ன இன்னைக் ஸ்பெஷலா எதாவ்து
ஸ்பெஷல் நாளைக்குதா சார் எங்களுக் ஸ்பெஷல்லு
நாளைக்கு ஃப்ரைடே சார்
ஆமாங் சார் எங்களுக்கு மூன்றாம் ஆண்டு திருமண நாள் நாளைக்கு
போ ஓக் கே ஓகே ஓகே வாழ்த்துக்கள்
அதுதா ஒய்ஃப் இன்னைக்கு எல்லா கொஞ்சொ பர்ச்சேஸ் பண்ண வா ங்க எதாவ்து வெளில ஃபங்க்ஷன் இருந்தா போலா அப்டின் சொல்ட்டுருந்தாங்க
கே ஓகே
செரி எல்லா அப்றமா நண்பர்கள்ட்டலா டிஸ்கஸ் பண்ட்டு போலா
ம் ம் ம்
அப்பனடின்ட்டு சொல்லிட்டுருந்தே இப்பதா வீட்டுக்கு வந்தே சரி அங்கே எல்லா பேசி சி நாங்க ஆஃபிஸ்ல பேசி முடிச்சுட்டு வரவே டைம் ஆயிடுச்சு இன்னைக்குதா சொன்னாங்க யார் யாருக் கு என்னென்ன எந்தெந்த எடத்துல மாத்துறாங்க அப்டின்ற ஒரு இது இன்னைக்குதா சொன்னாரு ஒருத்தரு எங்க சீனியர் ஸ்டாஃப் அவரு தெரிஞ்சு இத்த நாள் தகவலே சொல்லாம இருந்திருக்காரு
அப்டில்லா இருக்காது சார் அவருக்கு தெரியாம இருக்கலா நீங்க நெனைச்சுட்டுருக்கீங்க அவருக்கு தெரியாம கூட இருக்கலா
ஆ
நீங் பேசுறது பாத்தா நீங்க தான் சாரு டேலண்டா இருக்குறீங்க நீங்க எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க அவரவிட நீங்க நீங்க பேசுறத வச் சு கண்டுபுடிச்சர்லாமே சார் ஏங்க உங்க பேஸ் பேச்சுலே தெளிவு பேச்சுலே தெளிவுருக்கு நீங்களு உங்களல்லா யாரு ஏமாத்த முடியாது நீங்கல்லா தெளிவான ஆளு ம்
ஏதோ சொல்றீங்க விடுங்க
அ சரி சரி சரிங்க
சில விஷயங்கள கூட பழகுன மாரி சொல்றீங்களே
இல்ல இல்ல நீங்க பேசற்த வெச்சு நானு கெஸ் பண்ற சார் நீங்க இப்டி நீங் பேசற்த வெச்சு நா கெஸ் பண்ணிட்ருக்கே
ஓகே ஓகேங்க சார்
ம் ம் ம் நல்லா எல்த்த பாத்துக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் ஹெல்த் எல்லா நல்லா பல்க்கா தா சார்ருக்கு
அதுக்கு தா சொன்னே
ஹ நம்ம என்னதா அது இருக்கேன்னு ஒரு ஃபீல் பண்ணா கூட அது எறங்கவே மாட்டன்து
உங்க உங்க மனசு அது மாரி
ஆ என்னவோ போங்க
ங்க உங்க மனசு அது மாரி நால்லா வந்து பாத்தீங்கன்னா ஆ என்னன் தெரியில எங்கிட்ட என்ன கொற இருக்குன் தெர்ல உங்ககிட்ட எல்லாமே அப்டியே கரெக்ட்டா இருக்கதற்னால நீங்க அப்டி இருக்கீங்க
ம்ம் ஆனா இந்த வய்சு ஆக ஆக இவ்ளோ ஒடம்பு இருக்க கூடாதுங் சார்
ம்ம் இல்ல உங்க கொரல பா கேட்டா எனக்கு ஏதோ சின்ன வய்சு மாரிதா இருக்குங் சார் உங்க கொரல கேட்டா
சீ எருமகடா வய்சு ஆகுதுங்க சார்
செரி செரி செரிங்க செரி ம்
நீங்க எதோ ப்ளான் பண்ணிருக்கீங்ளா சார் வெளில எங்யோ போக
என்னங் சார்
வெளில எங்யாவ்து போக எதா பிளான் பண்ணிருக்கீங்ளா
இல்ல சார் எது இன்னு இங்க ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டிலர்ந்து எது நியூஸ் வர்லைங்க அது வந்தா தா நாங்க கெளம்பற்தா இல்லையான் சொல்லிட்டு ம் பிளான் ம் இல்னா வீட்லே வீட்லே பாத்துப்போ ம் மேபி வெளிய போ மாட்டோ நெனைக்கிறோ ம் ம் சேரிங்க சார் வேற வேறென்னா சார் விசேஷம்
வேற எல்லாமே விசேஷந்தா ஒவ்வொரு நாளு ம் கூட பசங்க வெளாடிட்டே இருப்பாங்க போலைங்ளே சார் ம் ஆ சரிங்க சார் பாக்கலா பாய்